இல்ல ம்
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது இப்ப கேக்குதுங்கங்க சொலுங்க போன கால் எப்புடி கட்டாச்சுன்னே தெரியலங்க அது எனக்கு கனெட் ஆன மாரியே
எனக்கு தெரியல
சேரி சேரி ஓகே ஓகேங்க ஓகேங்க
ம்
ஆ குக்கிங் பத்தி பேசிட்டு இருந்தோமா இதுதாங்க எங்ளுக் செய்ய தெரியு வேற எதுவு பெருசா செய் தெரியாது நைட்டானா தோச மேக்சிமம் தோச தா கீழ தோச மோவ் வாங்கி ஊத்தி எதாவது பொடி வச்சோ எதாவது சட்னி ஆரச்சோ சாப்ட்றதுங்க
மிக்ஸி வச்சுருக்கீங்ளா
ஆ மிக்ஸி வச்சுருக்கோ
சேர் செரி
ஆ அதுதா மிக்சி இல்லாட்ட இங்க ஓட்ட முடியாது ஏதா ஒன்னு அவசர்த்துக்கு செய்னோன்னா கூட மிக்சி தானே தேவப்படுது
ம் ம்
நீங்க எதாவது உங்கள்ட இருந்த பேவரட் ரெசிப்பி உங்கட்ட நல்லா செய்தெரிஞ்ச ரெசிப் எதாவது சொன்னீங்கன்னா நாங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாப்போ எங்கள மாரி பேச்சலர்ஸ்க்கு எதாவது உதவியா இருக்கு
சிம்பிள் ரெசிபியா
சிம்பிள் ரெசிபி ஈஸியா செய்யறது பேச்சலர் செய்யற மாரி இல்ல உங்கள நல்ல எதாவது நல்ல ரெசிபி எதாவது புதுசா ட்ரை பண்ணி பாக்குற மாரி நீ செஞ்சுபாத்ததுல உங்களோட பெஸ்ட் அந்த மாரி எதாவது சொல்லுங்க சும்மா
என்னோட பெஸ்ட் ரெசிபி அப்டின்னல்லா ஒண்ணு மே இல்லைங்க
நீங்க நல்லா செய்வீங்கள சரி வாத்து எப்டி செய்யறது அத பத்தி சொல்லுங்க என்னென்ன போடானும் அப்டி அப்டியே ப்ராசஸா சொல்லுங்க கேட்டுப்போ நாளைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ட்ரை பண்ணா அது தேவைப்படுங்கள்ல
அது வந்து தேவப்படு அது வந்து ப்ராசஸ் கொஞ்சொ பெருசு அதனால அது சமைக்க முடியாது க வாத்து வாங் எங்க அம்மா சொல்லி் குடுத்தது தா நா ரெக்கார்டு பண்ணி வெச்சுருக்கே நானு
அப்படிங்களா
ஆ எங்க அம்மாவோட கடைசி மூச்சு இருக்கும் போது சொன்ன அந்த ரெக் காடு குக்கிங் ரெசிபி தா ரெக்கார்டு பண்ணி வெச்சருக்கே அதுக்கப்றோ எங்க அம்மாட்ட பே
சேரி செரிங்
அந்த ரெசிபி வேண்ணா உங்ளுக்கு ஷேர் பண்றே நீங்க செய்யும்போது சொல்லுங்க நா ஷேர் பண்ற
செய்யும் போதுல்ல இப்ப பேசுவமே எதாவது டாபிக் பேசலாமே அது செய்றப்ப வாங்கணமா
செய்யறப்பவா வாத் அது வேணாங்க வேற எதாவது சிம்பிள் ரெசிபி கேளுங்க அது ரொம்போ பெரிய ப்ராசஸ் எனக்கே மறந்து போயிரோ
சொல்லுங்க ஈஸியா பேச்சலர்சுங்க செஞ்சி சாப்பற்றா மாதிரி எதாவுதுரெசிபி ரெக்கமெண்ட் பன்னுங்க
உங்குளுக்கு என்னென்ன செய்ய தெரியு முட்ட கிரேவி தா ஈஸியா வெக்களா
சேரி அதையே சொல்லுங்க அது ப்ராசஸ் என்ன எப்டி செய்யற்துன் சொல்லுங்க
ஒரு வெங்காய ஒரு தக்காளி மட்டு வணக்கி விட்டுக்கோங்க
செரி
வணக்கிட்டு கொஞ்சோ மொளகாத்தூளு முட் ட மசாலாலா போட்டு வனக்கிட்டு அதென ஒன்னுமே இல்ல அதலே அ தேங்கா இருக்கு இல்லங்க ஒரு அர முடி தேங்கா அர மு எத்தன பேர் ரெண்டு பேர் தான இருக்கீங்க அர முடியிலே பாதி போது உங்குளுக்கு
கால்வாசியா
ஆ அதுல போட்டு ஒரு நாலு பூண்டு கொஞ்சோ சோம்பு பொடி சோம்பு இருந்துன்னா சோம்பு போட்டுக்கோங்க
செரிங்க
சோம்பு கொஞ்சோ பட்டக்கிராம்பு போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டா அரச்சு அந்த வெங்காய தக்காளி வணங்கிட்ருக்குது இல்லங்க அதுல ஊத்தி நல்லா கொதி வந்ததுக்கப்பறோ முட்டய அப் நல்லா கொதிச்சுட்ருக்கும் போது வடச்சட்டில வெச்சுக்கோங்க கொதிச்சிட்ருக்கும் போது முட்டய அலுங்காம ஒடச்சி ஊத்திக்கோங்க
ஓ ஒடச்சு ஊத்தனுமா சேர் சேர் சேரி ஆ
ஒடச்சி ஊத்திட்டு கெளறி விடாம அப்டியே விட்டுட்டிங்கன்னா அது அழகா அப்டியே வெந்து ஹாஃப் பாயில் மாரி கெடைக்கு
ஓ செரிங்க அடுத்தடவ வோணா ட்ரை பண்ணி பாக்குறே
ஆ ஹாஃப் பாயிலு ந ரெண்டு முட்ட ஒடச்சு ஊத்துனீங்கனாலே போது கொழம்பு ரொம்ப கெட்டியாயி கொழம்பு கெட்டியாய்க்கு அதே சமய் இ து வந்து கொஞ்சோ நல்லா கெட்டியா அப்டி வெந்
இது எப்போ இது எப்படி சாப்பாடுக்கு சாப்புல்லா தோச சா அ
ஆ தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கோ சாப்பாட்டுக்கு நல்லாருக்கு
செரிங்க அப்ப நா அடுத் தடவைக்கு வேணா தோசைக்கு சே
பத்து நிமிஷ்த்துல செஞ்சு குடுகுறுதுனா எ பையனுக்கு அதா செஞ்சு குடுப்பே
சேரி சேரிங்க அப்ப உங்க ரெசிபிய செஞ்சு பாத்துர்லா எடையில ஒரு நாள் செஞ்சு பாத்துற்றே
ம் அ எ பைய கேக்கற ஒரே ரெசிபி அம்மா முட்ட கொழம்பு வெக்கிட்டுமானா ஒடச்சூத்தி வெச்சுக்குடு அப்டின்பா
சேரி சேர் செரிங்க செரிங்க
உம்
சேரி உங்களுக்கு நே இப்ப நீங்க உங்களுக்கு எதாவ்து இப்ப காலேஜி படிக்கிறப்ப நடந்த மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த மாரி எதாவ்து இருக் குங்ளா அந்த மாரி இப்ப நம்ம பள்ளிக்கூடத் துலா படிக்கப்ப இந்த பள்ளிக்கூடன்னா ஸ்பெஷலா இருக்கோ
க மேம பை க்கில கூட்டிட்டு போய் விழுகாட்டிருக்கே
ஆ நல் ரொம்போ ரொம்போ மறக்க நல்ல விஷ்யோ மறக்கிவே கூடாது இதெல்லா
நானே ஒரு எல்போடுங்க நானே வந்து ஷாட்டாதா இருப்பே
ஆ
இல்ல வா காலே எனக்கு எட்டாது வண்டி ஓட்றக்கு நானே இந்த பெருவெரல வெச்சு தா நிறுத்திட்டு திரியுவே ஏன்ட்ட வந்து எங்க அது ஹெச் ஓ டி மேம்
ஹெச் ஓ டி மேமுங்ளா ஓகே ஓகே ஆ
வந்து லிஃப்ட்டு கேக்குறாங்க ஐயோ எப்படி நம்ம இல்லன்னு சொல்ல முடியு இல்லன் சொன்னா பெரிய வண்டி வெச்சுருக்கேனு திமிரு காட்றான் சொல்லுவாங்க
ஆ
என்ன பண்றதுன்னு எப்படியோ ஒரு கொஞ்சோ ஒரு மேடான எடத்துல போய் நிறுத்தி ஏறி உக்காருங்க அப்டின் சொல்லி ஏறி உக்கார வெச்சு பொறுமியா போயிட்ருக்க ஆப்போசிட்லிந்த ஒரு வண்டி காரே க அவ எப்டின்னா லெஃப்ட் சைட்லிந்து வந்துட்டா ரோடு அந்த பக்கோ இருந்து நேரா நா போயிட்ருக்கே லெஃப்ட் சைட்லெந்து டக்குன்னு வந்து இடிச்சு அந்த மேமு கீழ விழுந்து நா விழுகள மேம்தா கீழ விழுந்தாங்க
அதான ஆ நல்ல விசியோ ஆ
ஜஸ்ட்டு சுண்டு வெரல் கை சுண்டு வெரல்ல மட்டுந்தா அந்த வண்டி இடிச்சதுல அடிபட்டுச்சு இந்தாலு அது சுண்டு வெரல்ல கொஞ்சோ நக பேந்து ரத்தோ வந்துச்சு நா பாத்துட் ரெத்தத்த பாத்தாலே நம்மளுக்கு அலர்ஜி நா பாட்டுக்கு அப்டி பாத்துட்டு அப்பே ரொம்ப ஃபீல்ல இருக்கே
அ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ நீங் பேசுறது கேக்கலைங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ நீங் பேசுறது கேக்கல